பா
வணக்கம் நண்பா வீட்ல இருக்குற எல்லாரும் நலமா
எல்லாரு நலம் நண்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நா இங்க நலம் நண்பா வீட்ல இருக்கும் அனைவரும் நலம் நண்பா சூழ்நிலை அங்க எப்பிடி நண்பா இருக்கு
இங்க சூழ்நிலை காலநிலை பாத்தீங்கன்னா காலையில இருந்து மழ பெஞ்சுதுங்க மழ ஓரளவுக்கு நல்லாவே வந்ததுங்க அங்க எப்பிடிங்க இருக்
ஓர் காலைலருந்த மழைதா நண் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கிது நண்பா
வெயிலுங்களா இங்கேயு ஓரளவுக்கு இப்ப மழ பேஞ்சு ஓஞ்சு இப்பதா வெயிலு சூரியன் வந்து வெளிய எட்டி பாக்குறாருங்க
இப்ப உங்களுக்கு கா சூழ்நிலை காலநிலை பாத்தீங்கன்னா இப்ப அந்தந்த மாசத்துக்கு கை அந்தந்த மாதத்திற்கு எப்புடி இருக்குமோ அதே மாரி வர மாரியே இருக்குல நண்பா
இல்ல நண்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க முன்னு முன்னாடி ஒரு ரெண்டு இல்ல ப்ரோ நண்பா இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி காலநிலை சூழ்நிலை எல்லா க சரியான மாதத்துல சரியான இது போயிட்டுது இருந்தது நண்பா இப் இப்ப இங்கீங் நண் பா போன வருடம்லா சுத்தமாவே இல்லைங்க நண்பா வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல மழ பெய்யல மழ பெய்ற நே நேரத்துல வெயில் அடிக்கல எதுமே சரியான நேரத்துல சரியான இது நடக்கவே இல்லை நண்பா
இல்லைங்க நண்பா இப்ப பாத்தீங்கன்னு
சொல்லுங்க சொல்லுங்க நண்பா
இல்லங்க நண்பா இப்ப ஜூன் வந்த உடனே பாத்தீங்கன்னா நண்பா மழ வருது
நல்லது நண்பா இது இந்த மாரி காலநிலை வந்துதா ரொம்ப ஒரு எடதுக்கு முன்பு சரியான நேரத்துல சரியான இது நடந்துட்டுதா இருந்ததுங்க நடந்தா நல்லதுதாங்க இப் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஓசோன்ல ஓட்டைனாங்க இப்போ சூரியன்லேயே ஓட்டை ஆயிடுச்சுங்க ஆமா அந்த அளவுக்கு போட்டு நம்ம புகையை போட்டு தள்ளிட்டு இருக்குறம்ங்க
ஆமாங்க இப்ப பாத்திங்கன் வைங் இப்ப இதுக்கு கூட பரவால்லெங்கெ இப்ப அந்த விஞ்ஞானிகல்லா என்ன பண்ணியிருக்காங்கன் தெறியுங்ளா இப்ப ஏப்ரல் மேல வெயில் ஓவரா இருக்குன் சொல்லிட்டு அத வந்து சரி பண்றக் காக ஒரு அதுக்கு மேல பாத்தீன்னா ஒரு அமிலத்த தூவி வி அத ஸ்டாப் பண்ண பத்திருக்காங்க அது வந்து எதிர்வினை ஆகி மல ஆலங்கட்டி மலைலா சில ஊர்ல தட்டி எடுத்துருக்காம்மாங்க ஐஸ்கட்டியிலா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு பெரிய செங்கல் மாரி வந்து விழுந்திருக்காங்களாமாங்க
ஆமாங்க அப்ப அந்த மாரி செங்கல் மாரி விழுந்த பனிக்கட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தனோடட தலையிலயே தெரியாதனமா விழுந்தாலுமே அவருக்கு என்ன நெலம வரும்னு நெனச்சு பாருங்க அவருக்கு மருத்துவமனைக்கு போயி செலவு பண்ற செலவே அவருக்கு அதிகமாயிருங்க
அது எல்லா வந்து ம் அதுலாம் பாத்தீங்கன்னா கவுர்மெண்ட்டு எடுத்து நடத்தணுங்க இது மாரி தலையில விழுந்துச்சுன்னா
ஆமாங்க இப்ப அது த அரசாங்கோ தாங்க அதெல்லா பொறுப்பேத்துக்கணு அரசாங்கந் தா இந்த மாரி வேலைய செய்றாங்க ப்ப அரசாங்கந் தான எல்லாத்துக்கு பொறுப்பேத்துக்கணுங்க
இதுக்குல்லா யாருங்க இப்ப சூழ்நிலை காலநிலைய மாத்துனா அது காலநிலைய மாத்தறப்பா அது அது அது ரியாக்ட் பண்ணிச்சுன்ன நெனச்சு பாருங்க நம்மல்லா இருக்கவே மாட்டங்க
கண்டிப்பாங்க இப்ப இந்த மாரி எதிர்வினைைய கொண்டு வர்றாங்க எதிர்வினை வந்துங்க இப்ப ஒண்ணு இல்லைங்க இந்த எதிர்வினை வந்துங்க ஒரு சுனாமி பக்கத்துல இருக்க எ எ அ எடத்த எல்லா அழிச்சிட்டு போயிருச்சுனாங்க என்னங்க பண்ண முடியு
ம் நெனச்சு
ஆஹ அதே மாரி காத்து காத்து வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு நூறுல இருந்து எரநூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்தது நாங்க நெனச்சு பாருங்க ஒரு ஆளையே தூக்கி அந்த காத்து கொண்டு போற நேலமைக்கு கொண்டு ஆயிருங்க
அதல்லா புரிஞ்சுக்க மாட்டிக்றாங்க இத இயற்கை கூடை எல்லா விளையாடவே கூடாதுங்க விளையாண்ட்ருக்காங்க இதுக்கு ஒரு கவுர்மெண்ட் இருக்ன்னு ஒண்ணு இருக்காங்க அவங்களு‌அந்த காசுக்காக இப்டில்லா பண்றாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாதுங்க
ஆமாங்க அதுதாங்க இப்ப எல்லாமே அப்டித்தாங்க போயிட்ருக்குற
அதுங்காட்டி தாங்க புதுசு புதுசா வைரஸு அது இதுன்னு வந்து மக்கள அழிச்சிட்ருக்குங்க
ஆமாங்க இப்ப எல்லா அப்டித்தாங்க வைரஸீலேந்து எல்லாமே ஒரு நோய் தொற்றுல இருந்துந்தாங்க போய்கிட்டு இருக்குது சுகாதாரங்குறது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இது நல்ல நலம யாருக்கு எல்லா மனுஷங்களுமே வந்து பாத்திங்கன்னா சுத்தமான இதுல யாருமே இல் இல்லீங்க
இப்ப தண்ணியு கூடமே கலப்படமாயிடுச்சுங்க தண்ணியு கூட நம்பி யூஸ் பண்ண முட்லேங்க
ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணியு கடைக்காதுங்க சுத்தமான காத்து இல்லைங்க எல்லாமே ஒரு இதா தாங்க போய்கிட்ருக்குது
ஆமாங்க
சொல்லுங்க சொல்லுங்க அப்புறங்க வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
வீட்ல எல்லாரு சமச்சிட்டு இருக்காங்க அங்க எல்லாரு என்ன பண்றாங்க
இங்கங்க இங்க வீட்ல அப்பா வேலைக்கு போயிருக் இருக்காருங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க இங்கதே காய்கறி சாப்பாடுங்க அங்க என்ன சாப்பாடுங்க
இங்கே முட்டை பிரியாணிங்க
முட்டை ஓகே ஓகேங்க பரவாயில்லைங்க நல்லா சாப்புடுங்க இன்றைய பொழுது நல்லா வரணுங்க இல்லைங்க இப்பதா ஒரு நண்பர் கூப்ட்ருக்காருங்க சந்தோஷ்ன்னு ஒரு நண்பர் கூப்ட்ருக்காருங்க அந்த நண்பர் எதுக் கூப்ட்டுருக்கார் தெரியலீங்க கேக்கணுங்க
அவரு கூப்பிட்டதுக்கான காரணம் எதாச்சி வெளயாடுறதுக்கு தாங்க கூப்ட்டுருப்பாங்க
ஆமாங்க அதுக்கா தாங்க இருக்கு வேற எதுக்கு கூப்ட்றது இல்லைங்க சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்துல கூப்புடுறாங்கன்னா ஏதோ ஒரு வேல இல்லாம நம்மள கூப்ட மாட்டாங்க
அவரு எதாச்சு வீட்ல வேல இருக்கலாங்க எதாச்சு தூக்குறக்கு புடிக்கிறக்கு அது மாரிதாங்க கூப்டுவாங்க மத்தபடிலா யாருக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க
ஆமாங்க தேவைக்குத்தாங்க யாரு கூப்புடுறாங்க தேவையில்லாததக்கு யாரு கூப்புடுறது இல்லங்க
அவங்களுக்கு ஒரு காரியனா கூப்டுவறாங்க காரியமில்லைன்னா கூப்புட மாட்டாங்க
ஆமாங்க
அவ்ளோ தாங்க வித்தியாச நீங்க யார் யார் எப்டின் தெரிஞ்சு வச்சுக்கங்க உள்ள அவுங்களுக்கு தகுந்த மாரி அவுங்களுக்கு உங்களுக்கு ஒரு கால வரப்ப நீங்க யார் யார் எப்டி இருந்தாங்களோ அப்டியே திருப்பி குடுக்குற மாரிந்தா குடுக்கலா இல்லாட்டி எல்லாரு நண்பனாக்கிட்டு போலா
ஆமாங்க அதாங்க பாத்துட்டு இருக்கங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டம்னா நம்ம நெலம கொஞ்ச மாறுங்க இந்த வேலைக்கே போயிட்டு இருந்தோன்னா ஒன்னு சரிபட்டு வராதுங்க இந்த வருடத்துக்குள்ள ஒரு தொழில அமச்சிருவங்க
அமச்சிருங்க யோசிக்கவே யோசிக்காதிங்க யோசிச்சிட்டே இருந்தா என்னங்க ஆக போது எறங்கிருங்க
யோசிக்றக்கல்லா ஒன்னு இல்லைங்க இனி யோசிக்க ஒன்னு இல்லைங்க நீ எறங்குனா தொழில் தாங்க அவ்ளோதாங்க
ஈரோடு நீங்க என்ன தொழிலுங்க பண்லான்னுருக்கீங்க
தொழில் பாத்தீங்கன்னா எங்க அப்பா இப்ப ஒரு கன்னுக்குட்டி வாங்கிட்டு வந்தாருங்க அது கன்னுக்குட்டி வாங்குனதே நமக்கு ஒரு ஆண்டவ வந்து இந்த தொழிலே பண்ணிக்க உனக்குன்னு ஒன்னு தரே ஒரு இத நீ முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்க உனக்கான தொழில் இதுதா அப்டின்னு சொல்லி ஒரு இத குடுத்து வு விட்ருக்காருங்க எங்க அப்பா கிட்ட அதுக்காக தாங்க நாங்க அந்த இதையே செரி நம்ம போலான்ட்ருக்குறங்க ஏன்னா நம்ம எனா எனாங்க இப்ப கடவுள் பாத்து பெரிய மாடா கூட அனுப்பிருக்கலாங்க ஏனுங்க கன்னு குட்டிய மட்டு நம்ம அனுப்பனு அது ஒரு இது
உம்
ஒரு இது குடுத்துருக்காங்க இதுதா உன்னோடது இது முடிஞ்சா கண்டுபுடிச்சுக்க பொழச்சுக்க அப்டின் சொல்லி ஒரு இது குடுத்துருக்காருங்க ஏன்னா நாங்களு பாத்தீங்கன்னா நானு தம்பி பாத்தா என்ன பண்றது ஏது பண்றதுன் யோச்சு யோ சொல்லுங்க சொல்லுங்க
இல்லங்க இப்ப ஒரு ஒன்னு குடுத்துருக்காருன்னா நீங்க அத வச்சே நீங்க எல்லாருமே மேல வந்துருணுங்க
ஆமாங்க ஏன்னா இத்தனாலா பாத்தீங்கன்னா நானு தம்பியு பாத்தீங்கன்னா ரொம்ப இது போய் என்ன பண்ணு ஏது பண்ணு ப்படி பண்ணுங்கது ஒன்னுமே தெரியலீங்க அவரா பாத்து ஒன்னு குடுத்துருக்காரு நம்ம வீடு தேடி வந்துருக்கு ட்டு இதுதா உ தொழிலு முடிஞ்சா கண்டுபிடிச்சு ஜெயிச்சுக்க அப்டின்னு சொல்லி ஒ இதுக்கு அறிகுறி காட்டும் போதுங்க நம்ம அத வந்து நம்ம எடுத்து ஒரு நா அறிகுறி காட்டுதுங்க அதனால பாத்து நம்ம அத வச்சு நம்ம பொழச்சுக்கணுங்க மறுபடியு மீண்டு மீண்டு இப்டியே நம்ம என்ன பண்றது ஏது பண்றதுன் யோசிச்சு யோசிச்சு பைத்தியமா ஆயிருமுங்க அதனால வந்து எதுமே பெருசா யோசிக்காம ஆண்டவ குடுத்தத வெச்சு நம்ம முன்னேறிட்டு போயிரணுங்க
நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மைங்க அவரு நேர்லல்லா வரமாட்டாருங்க இது மாரி ஒரு உதவி செய்வாரு ரேட் நம ஒரு ஹெல்ப் பண்றது இது மாரி இருக்குங்க அத வச்சு நீங்க வந்து கூட ஒரு க்ளூ குடுக்குறாருங்க
நல்லதுங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க இத்தனை ஒரு மூன்று நான்கு வருடங்களா பாத்தீங்கன்னா வேலைக்கு தோப்புதா போய்ட்டு இருக்காருங்க அப் இப்பல்லா இல்லாது ஒண்ணுங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி நம்ம வீடு தேடி வருது அப்டிங்கு போது இப்ப இது யாரோ ஒரு கடவுளுக்கு குடுக்கற ஒரு அறிகுறிங்கற மாரிதாங்க எனக்கு தோணுதுங்க
எல்லாத்துக்கு அது மாதிரி இருக்குங்க அனா அதுல அதுதாங்க நீங்க அத புடிச்சி வந்தீங்கனாலே மேல வந்துட்லாங்க
ஆமாங்க ஆமாங்க அதுதாங்க நானு பாத்துட்ருக்கங்க சொல்லுங்க
வழியு கடைச்சிருச்சு ஒண்ணுமே இல்லதுக்கு ஒரு ஐடியாவு கடைச்சிருச்சு
ஆமாங்க ஆமாங்க
முதைல முதலீட்ட மட்டு ஏற்பான் பண்ணீட்டு நீங்க இறங்கிருவீங்க
ஆமாங்க நானு தம்பியூ முதலீடு தாங்க ரெடி பண்ணீட்ருக்கறங்க ரே அதும் முடிஞ்சதுன்னா ரெடி ஆயிருச்சுங்கன்னா பாத்தீங்கன்னா நாங்க இந்த வருடோ இல்லைங்க அடுத்த மாத கூட நாங்க ஒரு கண்ணு ஒன்ன ரெண்டு மூணு கண்ணுக்குட்டி வாங்கி விட்ருவோங்க தொழில் பண்ணலினாங்க இந்த வேலைக்கெல்லா போய்ட்டு னு ஒத்துழைக்க மாட்டிக்குதுங்க ஒன்னு செரிபட்டு வர மாட்டிகுதுங்க
ம் வேலைக்குல்லா போறது முன்ன கஷ்டங்க எட்டு டூ நாலு ஒன்போது டு அஞ்சு அதெல்லா எப்டிங்க உள்ள போய்ட்டு வெளியே வர்றதுல அவங்க வச்சதுதாங்க சட்டோ யா இந்த இந்த டைமுக்கு சாப்பட்ணு இந்த டைமுக்கு தா டீ குடிக்கணு அதல்லா என்ன பொழப்புங்க இப்ப தோன்றப்ப என்ன வேணா பண்ணுங்க
ஆமாங்க
அவுங்க சொல்றப்பதா சாப்ட்ணுமாங்கா சாப் ப்பாடு விஷயத்துலல்லா நம்ம தோன்றப்ப சாப்பட்ணுங்க
ஆமாங்க பின்னனாங்க உள்ள பாத் திங்கன்னா இந்த நேரத்துக்குள்ள வரணுங்க இந்த நேரத்துக்குள்ள போயிட்டம்னா இந்த வேலைய அவுங்க சொல்ற வேலையத்தா செய்யணுங்க அவுங்க சொன்ன வேலையே சொன்ன நேரத்த முடிக்கலன்னா ஏன் எதுக்குன்னு ஆய்ரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க நமக்கு அதெல்லா புடிக்கிலிங்க அப்பறோ ஆயிரத்தி எட்டு ம் கோவமு வருங்க சொல்லுங்க
அத தொடைங்க இத தொடைங்க இத தூக்குங்க அத தூக்குங்க அத பண்ணுங்க நம்ம வேல என்ன வேல செய்றமோ அத விட்டுட்டு வேற வேலதாங்க குடுக் பானுங்க சம்பந்தமே இல்லாத வேலைய குடுப்பானுங்க
சுத்தமாவே கோவோ வர்ற மார்தாங்க எல்லாமே பண்ணுவாங்க
ஆ ஆமாங்க உங்க குட்டயில ஒரு பத்து ரூபா வாங்கறக்கு பதினஞ்சு இருவது வேல செய்யணுங்க அந்த இந்த எ எந்திரன் படத்துல அந்த ரோபோட் பாத்திங்கன்னு வைங்க ஆடு பாடுன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொன்னா பண்ணுந்துட்டீங்களா
ஆமாங்க
மருதாங்க மனுசன வச்சு ஆ ஒவ்வொன்னு பண்ணிக்கிறானுங்க
ஆமாங்க இங்கயு அதே மார்தாங்க பண்ணீட்ருக்காங்க
ஆமாங்க எதாச்சு வெளிய எதாச்சு பண்ணாதாங்க முன்னேற முடியு
சொந்தமா தொழில் பண்ணிக்கங்க பொழச்சுக்குங்க அவ்ளோதாங்க இந்த காலநிலை அப்டித்தாங்க சூழ்நிலை எல்லாமே தொழில் செய்யறவன் ஜெயிச்சடுறா வேலைக்கு போறோ தோத்துர்றோ அவ்ளோதாங்க
இப்ப நீங்க ஒரு வேலைக்கே போறீங்கனாலு இப்ப உங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பழைய ஆளுங்களா இருப்பாங்கள அவங்கல்லாம் பாத்தீங்கன்னா புது ஆளுகள ப்ரெயின் வாஷ் பண்றாங்க இங்க ஏன்ப்பா வந்தீங்க இதுக்கு ஏன் வந்தீங்க இங்க வந்தீங்கன்னா அவ்வளோதான் குத்திருவாங்க அது பண்ணிருவாங்க இது பண்ணிருவாங்கன்னு ஏன்னா அவன் வேலைக்கு வந்ட்டான ஆனா அவுங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு அது
ஆமாங்க ஆமாங்க உண்மதாங்க இது வந்து இங்க மட்டும் கிடையாதுங்க நீங்க போற பக்கம் மட்டும் கிடையாதுங்க நறைய பக்கம் இந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க அவுங்களுக்கு வேலையே இதுதாங்க
ம் ஆமாங்க
ம் செரி செரிங்க
எதுவும் வெளியேதங்க தெரியலெங்க இனிமேல் தாங்க பாக்கணு
சேரி சேரிங்க சேரிங்க நல்லதுங்க
ஆ எங்க இங்கயோ போறது மழ வருது திடீர்னு வெயில் அடிக்கிது திடீர்னு மழ பெய்யுது மா மாத்தி மாத்தி வருதுங்க புது மலையா வேற இருக்குதுங்க இந்த மலையில நனஞ்சிட்ட அப்புறம் நமக்கு சுரம் வந்துச்சுன்னா ஒன்னும் பட முடியாதுங்க
ஆமாங்க இந்த புது மலையில சொரம் காச்சல்லா வருங்க
ஆமாங்க அதுனாலதாங்க நா எதுவு வெளிய எங்கயு போலெங்கெ ஒரு நண்பர் கூப்டுருக்காரா அது எதுக்கு கூப்பிருக்காருன்னு தெரிலீங்க
நண்பரு நாலும் கூப்பிட்டாங்க நாங்க இப்ப இப்ப வீட்டு பக்கத்து இதுல இருக்கீங்கன்னா ஏதாச்சும் தூக்குதுக்கா இருக்கலாம் பிடிக்கிறதுக்கா இருக்கலாங்க இத்தன நாள் கூப்பிடாதங்க இன்னைக்கு கூப்பிடறாங்கன்னா ஏதோ இது இருக்குணும்ல்லுங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அதனால நான் கூப்லீங்கலே ஒரு அர மணி நேரொ கழிச்சு கூப்புட்டு இங்கெ சொன்னாருன்னா வெளில வேலைக் போயிட்டன் கீழைக்கு போயிட்டன் அந்த மாதிரி சொல்லிற வேண்டியதான
ஆமாங்க ஏனா அவரு அவரு எதாச்சு வெச்சிருக்கலாங்க அங்க கீது எதோ ஃபங்ஷனா கூட இருக்கலாங்க அதக் இது தூக்குறக்கு புடிக்கிறக்கு கொட கூப்பட்லாம்லங்க
ஆமாங்க ஆமாங்க அந்த மாதிரிதாங்க இருக்கு இது நம்மள தேவைக்குத்தாங்க கூப்புடுறாங்க வேற என்னங்க பண்றது
இல்லாட்டி இத்த நாள் கூப்புடாதவ்ங் கூப்புட்றாங்க